ன
அ அலோ அக்கா ஆ நல்லா இருக்கே கேக்குதுங்ளா உங்ளுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குதுப்பா உங்களுக் கேக்குதா
ஆ ஏ எனுக் கேக்குது எனக் கேக்குதுக்கா ஆ ஆ நல்லா இருக்கே நீங்க சாப்பிட்டீங்ளா அதுக்கு சண்டே வேற ஸ்பஷல்தா எதா ஸ்பெஷலா தா வேறு
ஆமா ஆமா நெறைய ஸ்பெஷலான ஐட்டம் சாப்
ஆ நானு நெறைய ஐட்டம் சாப்டே ஆனா மோஸ்ட்டா எப்டி சொல்றது கம்மி தா சாப்ட்டா நெறைய ஐட்டம் தெரிஞ்சது உங்க வீட்ல என்னென்ன செஞ்சாங்க
எங்க வீட்லயா எங்க வீட்ல இன்னிக்கி சீ புட்டா செஞ்சாங்க நா மீன் குழம்பு நண்டு கிரேவி ஆமா
அடே அப்பா நண்டுனா ரொம்ப புடிக்கும் போல இல்ல நா ஆமா ரொம்ப புடிக்கு ஆனா வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள ஆச்சு ஆ இல்லாம எங்க அத்தியு நா எறா செஞ்சு குடுங்குன் சொல்லிருக்கே அவங்க மாச கலம இதே அவங்க ஒண்ணு எதே செனித்தர மாதிரி தெரில
ஆ ஆ அ ரால் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குமே இது ரெண்ட விட அது டேஸ்ட்டா இருக்கு அதனால
ஆ அத ரொம்ப மிக அத ஆமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மட்டு இல்லாம அ எங்க அக்காதான் இப்ப சொன்னாங்க பாருங்க அவங்க அத்தை அவங்க பேசுவ நல்லா இது பண்ணாங்க நல்ல சமைப்பாங்க சூப்பரா அந்த அதுவும் எற குழம்புனா செம்ம டேஸ்டா இருக்கு
ம்
ஆ வருஷ கனக்காச்சு ஆனா ஒண்ணுமே அத எப்படி சொல்றது செஞ்சி தரல அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் பாருக் ஆ ஆ அப் பாருங்க சங்க மருமகனுக்கு எதுவுமே செஞ்சித்தர மாட்டிக்கிறாங்க அப்பதானே ஏதாச்சு பண்ணுவா பிள்ளைங்களுக்கு நானு
ஹிஹிஹி
பாருங்க நீங்க சொன்னோனே ஓடி போயிட்டாங்க மேல அவங்க
ஆ சரி சரி என்ன பண்றீங்க காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
ஆ அது நல்லா எல்லா லைஃப் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு டிராவலிங் மட்டு கொஞ்ச இதா இருக்கு மத்த ப்படிய சூப்பரான ஒரு காலேஜு டிராவல் மட்டும் கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஓ நீங்க இருக்கிற இடத்த விட கொஞ்ச தூரமா இருக்கா
ஆ ஆமா ஆமா கிட்டத்தட்ட டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கு ட்வெண்டி கிலோ மீட்டர்ஸ் இருக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஃபார்ட்டிஃபைவ் நிமிட்ஸ் ஆகும் ஆ சாதம் அ அதான் ல்லாம் போகும்போது ரொம்ப இதா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து நல்லா ஃபீல் தருவாங்க என்னன்னா ஸ்கூல் லைஃப் மாதிரி இல்லாம ஒரிஜினலா காலேஜ் லைப்ல இப்டிதா இருக்கு சொல்லிட்டு அத காட்டுவாங்க ஏன்ன சில காலேஜ்லல்லாம் இருக்கும்ல அ ஸ்கூல் லைஃப் மாரியே இருக்கு ஆனா வந்து ஆனா வந்து இதுதா சில காலேஜ்ல மட்டு தான் இதுதான் காலேஜ் இப்டிதான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு காலேஜ் ஆனா சூப்பரா எனக்கு ரொம்ப அது புடிச்சு இருந்தது ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ அய்யய்ய
ஹலோ கேக்குதாப்பா ஆ ஏதோ சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறே சரியா கேக்கல
ஆமா ஆமா ஆமா எனக்கு கேக்கல இங்க ஓகே ஓகேக்கா மத்தபடி எல்லா சுப்பாரா இருக்கு
து என்னன்னா காலேஜ் எப்படி கோயட்ட இல்ல
கோயட் தா கோயட் தா கோயட் தா
ஆ ஒரே அப்போறென்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா போகுமே
ஆமா ரொம்ப இல்ல நாம எப்பினா ஆனா நம்ம உண்டு நம்ம வேல உண்டுனு நம்ம வந்துருவோ
செரி செரி ஆ ஹா நம்பிட்டோ நம்பிட்டோ
நிஜமா நிஜமாக்கா நிஜமாக்கா வந்து இது பண்ணாலுமே அற
கேள்விப்பட்டனே
இல்ல இல்ல அப்றோச் அவங்கள வந்து கூப்ட்டாலுமே அதெல்லா இது பண்ணிக்கிற்தில்ல ஆ அம் அ குட் பாய் ஆ ஹ ப்ப பேசுவோ எதாச்சு எப்பயாவது தேவபட் ட்டா பேசலா அப்ப ஃப்ரென்ஸ் அதா நம்ளுக் முக்கியமா பசங்களா இருக்காங்க ஏதாவது கேட்டா நோட்டு தர போறாங்க மத்தப டி அவ்வளவா எது இது இல்ல ஏதாச்சு காப்பியடிச்சானா சிரிச்சா மட்டு பேசுவோ அதாவது பேசுவாங்க நம்மளா போய் பேச மாட்டோ
நம்பிட்டே நம்பிட்டேன நீங்க ரொம்ப நல்ல பிள்ளதா செரி படிப்பல்லா எப்டி ஆவரேஜா இல்ல எப்டி
ஆ இல்லல்ல நா ரொம்ப ஆவரேஜ்ஜின்ற மாதிரிதா இருக்கு ஆ படிச்சா வந்து நல்லா இது பண்ணுவே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணித்தா சில வாட்டி வந்து அ இப்ப அதுல இன்டரஸ்ட் வராது பாருங்களே அதுல சப்ஜெக்ட் அப்டியே வுட்டுருவே
ம்
மத்த மட்டு அல்ல இது பண்ணும் போது இத நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கே
ம் ஹ்ம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவீங்ளா
கண்டிப்பா ஆ இப்ப இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கே
ம் ம்
சகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லா உன்னு வ இருக்குல்ல
ஏ சித்தி பைய ஒருத்த இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண போறா சொல்லி வெச்சிருக்கா போயிட்டு ஒழுங்கா போட அவனுக்கு இப்டிதா கொஞ்ச லாங் டிஸ்டன்ஸ்சு அதனால சொல்லிதா வொச்சிருக்கோ ஒழுங்க பாத்து போயிட்டு வாடா பண்றா அப்டின்னு சொல்ட்டு
அ அ
ஆமா அத அவன வச்சுதா எனக்கு உங்க மைண்ட் செட் எப்டி இருக்குங்கிறது நல்லா தெரியுது அவன வெச்சுதா சொல்றே
அ ஹா ஆ ஓகே ஓகேக்கா
செரி நல்லா படி என்ன மாதிரி வரணுன்னு ஆம்பிஷன் எதுவு இருக்குதா
ஆஹ் நா பிசினஸ் மேனேஜ்ல எச் ஆர் அந்த கம்பெனி அதுக்குள்ள போலான் சொல்ட்டு பிளான் பண்றே இல்லனி அ சார்டட் அக்கவுண்ட் பண்ணணு
ம்ம்ம் ம்ஹ் அதுக்கு இதுக்கு வேற் வெவ்வேற டிஃப்ரெண்டான கேட்டகரியோ இல்ல ஒரே இது தானா எனக்கு அவ்ளவா தெர்லயே
ஒன்னே ஒரே ஒருதா ஏனா வந்து நம்ம அ சார்ட்டட் அக்கௌவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க நா காமர்ஸ் டிபாட்மெண்ட்டு
ஆமா
ஆ அதனால வந்து அது ரொம்ப கிட்ட ரொம்ப இது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தா அத எடுப்பாங்க மோஸ்டா காமெர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கு
ம்
அப்றோமா வந்து நம்ப அந்த கவர்மெண்ட்ல இருந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்னா நம நம்ப பாஸு ஃபார்டி பிப்டி எடுத்து இருந்தா போது மத்த டிபார்ட்மெண்ட்னா சிக்டி சவன்டி பேசன்டேஜ் வேணு அவுங்களுக்கு ஆ அதுனால நாங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்னால மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாதா இருக்கு
ஓகே ஓகே ம் நானு காமஸ் தா ஆனா அந்த காலோ
ஆ ஆ ஆ ஆனா ரொம்ப கஷ்டம்ல கரெக்டு கரெக்டு ஆனா சி ஏ ரொம்ப கஷ்டோதா
சி ஏ படிக்க முடியாதுப்பா அதுவா எடுத்துருக்கீங்க
ஆ ஆமா இல்லல்ல அது அதையு வச்சிருக்கே ஒரு பக்கோ அது வந்து ஃப்யூச்சர்ல இந்த டிகிரி முடிச்ச அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நா அப்டி பாத்துட்டு இருக்கே
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆ சி ஏ தா படிப்பே அப்டின்னு சொல்லி இத்தனைக்கு நல்ல மார்க் தா எடுத்துருந்துச்சு பிளஸ் டூல போய் சி ஏ தா படிப் பே சொல்லி படிச்சு நெறைய வந்துட்டு பெயில் ஆயி பெயில் ஆகிட்டு அடுத்தடு த்த அட்டமடு போட்டுட்டே இருந்துச்சு ரொம்ப காசு செலவு பண்ணிட்டாங்க அப்றோ என்ன பண்ணிட்டாங்க அவங்க வீட்ல மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க
நார ஸ்டுடண்ஸ் அதா நீ என்ன காசு
லெச்ச கணக்குல செலவு பண்ணியாச்சுப்பா இனிமே உனக்கு செலவு பண்ண முடியாது அதே நல்லா மாப் புளையா வந்துசுனு சொலிட்டு கல்யாணே
என்னங்ன்னு புரிச்சுச்சாப்பா அந்த பொண்ணுக்கு அ அது என்னமோ உண்ம தா அது என்னமோ உண்ம தா
உங்கள திட்டிட்டே தா இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கெடைக்காது
ஆமா அவங்கள தா விட்ருவாங்க நம்மளனா படிச்சு நீ வேலை வாங்குடா டேய் நாப்பது வயசு ஐம்பது வயசு ஆகுது வேலை வாங்க
வேல கரெக்ட்டு அதுனால நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தாப்ப இப்பெல்லா நல்லாவே வந்து வேலை செய்யுது எங்க படிச்ச படிப்புக்கு பத்து பதினஞ்சு தா சேலரி கிடைக்குது ஸ்மார்ட் ஒர்க்கா பண்றவங்கதா ஜெயிக்குறாங்க
ம் கரெக்ட் ஏன்னா வந்து நம்ம நெறைய ஸ்கில் கத்துக்கிட்டாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கம்மியான இதுதா கிடைக்குது சம்பளம் தா
ம் ம் ம் ம்
இதுவே நாங்க வச்சிருக்க டிபார்ட்மெண்ட் அதுவு அப்டிதா கொஞ்சமா ஜஸ் இப்ப டிகிரி வச்சு மட்டு போனா அ ஃபிப்டீன் டென் தா ஆனா அது கூட நெறைய இது பண்ணு மோதுதா அதுக்கு ஸ்கோப்பே அதிகமாகுது
கண்டிப்பா ஆமா ஆமா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவு வேணு நாலா
ஆமா ம் அதுல போ காலேஜ் வந்து நாங்களே சப்போஸ் இ்ன்ரஸ் இல்லாம இருந்தாலுமே எஸ்டரா கத்துக்கக்கு அவுங்களுக்கே ஒரு நெறய மோட்டிவேட் பண்றாங்க
ஓ சூப்பரு ஆ
ம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நெறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீ காஸ்ட்ல ஆ அதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆ இப்ப அதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா
ஆ இல்ல ஜாயின் பண்ணிருக்கன் எல்லாதுலயுமே ஏனா நம்ம இப்ப டைப் ரைட்டிங் எல்லாம் வெளியில போய் கத்துக்ற மாதி இருக்மா ஆனா வந்து காலேஜ்ல வந்து ஃப்ரீயா சொல்லிருவாங்க அதல்லாம்
ஓ சூப்பர் ம்
அது வந்து என்னது ஏன்னா வந்து இந்த ஃபுல்லா
இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க டைப்லா எதுக்கு அந்த காலோ அப்படிம்பாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது இப்ப சிஸ்டம் ஒர்க்குகே அது தேவப் படுதல்ல
ஆமா சிஸ்டம்ஸ்ஸ இது பண்றது இது பண்றது தேவப்படுது அது இந்த மாரி நிறைய ஃப்ரீயாவே சொல்தறாங்க சர்ட்பிகேட் கோர்சஸா இருக்கு எல்லாமே
பரவால்ல ஆ அந்த வாய்ப்பெல்லா யூஸ் பண்ணிப்போங்க நல்லா படிங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பாக்கா நீங்க நீங்க என்ன பண்றீங்க
நா நா ஹவுஸ் ஒய்ஃப் தா அந்த ரீசெல்லிங்லா பண்ணிகிட்டுருக்கே
ஓ அப்டிங்களா அப்பனா இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங் தெரிஞ்சுக்கணும்ம நிறைய
ஆமா அப்சலிட்லி
ஆ நீங்க ஏதா பு பு நிறைய புக்கல ப பி பிஸ்னஸ் சம்மதமா வச்சிருப்பீங்களா என்ன
அந்த மாரிலா இல்ல சும்மா ஜஸ்ட் நாங்களே எத ரீ செல்லிங்னா என்னது சாரீஸ் பிஸ்னஸ் ம் அதாவது லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ்ல இருந்து மேக்கப் கிட்ல இருந்து எல்லா ப்ராடக்ஸு ஆ சேல்ஸ் அண்ட் ரீசெல்லிங்
ஓகே ஓகே அது எங்களுக்கெல்லா பாத்தீன்னா நாங்க படிப்போ அலாம் அ நாங்க லெவல்த் படிக்க லெவல்த் ஆமா அதனால எங்களுக்கு வந்து அது இது பண்ணுவா நிறைய ஸ்டராட்டஜிக்ஸ் சொல்லுவாங்க அத்னால அ அது அந்த மாரி ஏதாச்சு யூஸ் பண்ணிருப்பீங்களோனு சொல்லிட்டு நா கேட்டே
சரி ஓகேப்பா நான் கூப்றே உங்களுக்கு கொஞ்ச நேங் கச்சி கூப்றே இந்தா வரே
ஆ ஓக் ஓகேக்கா ஓகே அக்கா ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க பத்து நிம்ஷோ நின்னீங்கன்னா ஹலோ ஹலோ